ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா ருக்கோங்க தோழி தோழி இப்ப வந்து நம்ம பண்டிகைங்னு பாக்கும் போது நெறைய பண்டிகைகள் வந்து வந்துட்டே தாருக்கு இல்லைங்ளா இவ வந்து உங்ளுக்கு மறக்க முடியாத பண்டிகை ஏதாவது ஒண்ணு இருக்கு பாத்தீங்ளா ஒரு திருமணமானவங்க ம் செரி இல்ல வந்துட்டு இங்க வளந்து கொஞ்சம் வந்து பருவம் தெரிஞ்சதுக்கு அப்புற நீங்க கொண்டாட்ண பண்டிகை ஆகட்டு அந்த மாரி எந்த பண்டிகை வந்து உங்ளுக்கு ரொம்ப பிடித்தது தோழி அத பத்தி தெரிஞ்சுக்கலாங்ளா
ஆ கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை அப்டின் சொல்ல போனா வந்துட்டு அந்த பொ பொங்கல் அ நேரம் தா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த பொங்கல் ம் அந்த இத செலப்ரேட் பண்றதே ரொம்ப சந்தோஷமாருக்கு ஏன்னா வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் வந்து சேந்த மாரி கெடைக்கு அந்த பொங்கல் வரு அதுக்கப்ரோ இந்த அதுக்கப்ரோ அந்த மாட்டு பொங்கல் வரு அதுக்கப்ரோ காணும் பொங்கலுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேந்து வரதுனால கண்டிப்பா ப்பா ஒரு நமக்கு நாலஞ்சு நாள் சேந்த மாதிரி லீவ் கெடைக்கறதுனால அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாருக்கு அது ல்லாம பொங்கல் வந்துட்டு பொங்கல் நாள்ல வந்து இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணி பொங்கல் சாப்புறது சரி எல்லாரு சேந்து வந்து ட்டு ஒரு நல்ல புது துணி உடுத் திக்கிட்டு அதுக்காக வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போயி ஒரு நல்ல ஒரு ட்ரஸ் வாங்கறது அப்ப வந்து ட்ரெண்டிங்க என்ன டிரெஸ் ருக்கோ அந்த மாதிரி டிரெஸ் வாங்கி உடுத்திக்கிறது அந்த அதெல்லா வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சமான விஷயம் அப்டின் சொல்லா அது இல்லாம பொங்கல் டைமுனு பாத்தீங்கன்னா எப்பயு வந்துட்டு அந்த டைம்ல ஏதா ஒரு படம் ரிலீஸ் ஆகு அது வந்துட்டு நம்ம தேட்ருல போய் பாக்க முடியுதோ இல்லயோ நமக்கு டீவிலயாது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு புதுப்படமா போடுவாங்க அத வந்துட்டு கொஞ்ச சீக்ரமா நம்ம எந்திரி ச்சு எல்லா வேலையு முடிச் சுட்டு அதுக்கப்ரோ உக்காந்து அந்த படத்த பாக்கறது அதுக்கப்ரோ அன்னைக்கி முழு நாளுமே வந்துட்டு நம்ம நமக்க புடிச்ச நடிகை நடிக நடிகர்கள்ல வச்சு நெறைய ஷோஸ் வந்து போடுவாங்க டீவில சோ அதெல்லா வந்துட் டு உக்காந்து பாக்கறது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷ்யோ அப்டின் சொல்லலா சோ பொங்கல் தா வந்து ட்டு எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு பண்டிகை அப்டின் சொல்லா உங்குளுக்கு அந்த மாதிரி என்ன பண்டிகை பிடிக்கும் தோழி
அ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தா ரொம்ப பிடிக்கும் தோழி பொங்கல் அடுத்தபடி வந்து பாத்தீங்னா நியூ யர் ஏ அப்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏனா அதுலதா வந்து நமக்கு பல நாட்கள் வந்து லீவ் வந்து விடு வாங்க அந்த விடுமுறைல வந்துட்டு நம்ம எங்யாது வெளிய போலா குடும்பத் தோட அப்டி இல்ல அப்டின்னா தாத்தா பாட்டி வீட்டுக்குமே நம்ம வந்து போகலா இல்லிங்ளா சோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வந் து லீவ் வருது விடுமுறை வருது இல்ல ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜ அந்த மாரி வந்து தொடர் விடு முறை வருது அப்டின்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு இதாருக்கு அந்த மாரி நேரத்துல வந்து பாத்தீங்னா நம்ம குடும்பத்தோட சேந்து ஒரு எல்லாத்தையு சுத்தம் செய்றதாகட்டு இல்ல போகி பொங்கலப்ப சமயத்துல வந்து பாத்தீங்னா போகி சமயத்துல நம்ப எல்லாமே வந்து அம்மா கூட சேந்து அப்பா கூட சேந்து ச பண்ணி என்னென்ன தேவ இல்லயோ எல்லா பொருளையு எடுத்து எறிச்சு அந்த மாரி நெறைய இது பண்ணி நம்ம கொண்டாடுவோ இல்லிங்ளா அதே மாதிரிதா நம்ம வந்து ஆயி பூஜ சரஸ்வதி பூஜ இந்த ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜைக்கு நா தா வந்து பொட்டடிப்ப அந்த த திண்ணூறு அது எல்லாமே நா தா வெப்பனு சண்ட போட் ட காலமெல்லா உண்டு சோ அதெல்லா வந்து பாத்தம்னா அந்த பருவத்துல வந்து நம்ம வந்து நா தா பண்ணுவே அப்டின் நம்ம வந்து பண்ணுவோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்னா அது இப்டியெல்லா பண்ணிட்ருந்தம்மா இந்த வேலயெல்லா இதெல்லா பண்ணிட்ருந்தமா அப்டிங்கிறமாரி இருக்கு அந்த மாரி ஒரு காலகட்ட கட்டமாருக்கு இல்லைங்களா தோழி
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மதா அப்போ வந்து சின்ன வய்சுல வந்து அப்பா அம்மா வந்துட்டு எல்லாமே செஞ்சிருவாங்க ஒரு பட்ட போட்றதுன்னா கூட போயிட்டு நம்ம ஆ கிண்டல் நா இந்த மாதிரி போட்றே அந்த மாதிரி போட்றே சொல்லிட்டு கூடவே சுத்தறது சுத்தம் பண்ணம்போது அத சுத்த சுத்தம் பண்ற இத சுத்தம் பண்ற எதையு சரியா பண்ணாம ஒரு மாரி ஜாலியா அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்ரோ ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு, நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணணும், இந்த பட்டை போடுறது எல்லாமே நம்ம தான் பண்ணனும், அப்படின்ற ஒரு சூழல் வரும்போதுதான், வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிடின்ற ஒரு விஷயம் வரும் ஏன்னா வந்துட்டு, எந்தெந்த.. ஆ, எந்தந்த எடம், எப்படி கிளீன் பண்ணனும், எந்த எடத்துல பட்ட போடணும், அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு, எந்தெந்த பொருள் வந்துட்டு, நம்ம பூஜ தனித்தனியா போடணு அப்புறம், அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ சாமிக்கு படைக்கணு, அதுக்கப்புற வந்துட்டு ஒரு பூஜைக்கு தேவையான பொருட்களு, அந்த டைம்ல தான் நமக்கு கரும்பு கூட கடைக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை சோ அது கடைச்சதுன்னா, அதை வந்துட்டு எப்படி நம்ம கட் பண்ணி வாங்கறதா? இல்ல முழுசா வாங்கறதா? அதுக்கப்புற அந்த மஞ்சள் கொத்துன்றது அது கடைக்கும், இதெல்லா வந்துட்டு அந்த நேரத் அதுல மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஸ்பெஷலா கடைக்கு. சோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பூஜைக்கு எல்லாம் ரெ எப்டி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆயுத பூஜன்னு சொன்ன போதுதான் இப்ப வந்து, நம்ம வண்டிக்கு எல்லாம் வந்து, நல்லா சுத்தம் பண்ணி, அதை வந்துட்டு லைனா நிக்க வ வச்சு, ஒரு சின்ன ஒரு சைக்கிள் இருந்தா கூட அத வந்துட்டு, அழகா நிக்க வச்சு, அதுக்கு வந்து ஒரு பட்ட போட்டு அழகா ஒரு பூ வச்சு, அது ஒரு பெரிய மாலை மாரி போட்டு, அந்த பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம சைக்கிள் வந்து நம்ம சுத்தம் பண்ணோம், நம்ம வந்து நம்ம சைக்குலுக்கு பூஜ பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சு, ரெடி பண்ணி வச்சு, அத வந்துட்டு எல்லாம் இப்ப வந்து போட்டோல்லா எடுத்து வச்சு இருக்கோம் வருஷம் வருஷம். அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து, அத எழுமிச்ச பழம் வச்சு சுத்தி போடுறது, பொரி நறைய வாங்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அந்த ஆயுத பூஜை டைம்லல்லாம். அப்பதான் வந்துட்டு வச்சு, நம்ம எல்லா புக்ஸும் எடுத்து வச்சு, அந்த நமக்கு தேவையான லேப்டாப்பு, ஃபோனு, பர்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு, நம்ம ஒரு பூஜை போடுறதும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு பசங்களுக்கு வந்து, ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் போது, ஓ! இதுக்கெல்லாம் கூட பூஜ பண்ணுவாங்களா, இதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுமா, அப்படின்றதான் உங்களுக்கு தோணும், அது வந்துட்டு, என்ன நான் வந்துட்டு, அனுபவிச்சதுனால சொல்ற. அந்த மாதிரி வந்து எல்லாம் எடுத்து வச்சு, நம்ம பண்ணும் போது, அது ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். அப்படின்னு நினைக்கிறே அதே மாரி பொங்கல்னு பார்த்தோம்னா வந்துட்டு, அது ஒரு நல்ல ஒரு கரும்பு எல்லாமே வாங்கி வச்சு, அப்புறம் பொங்கல் சமைச்சு வச்சு, அதுல வந்துட்டு நெய் ஊத் ஊத்தி, அதுக்கப்புறம் வாழைப்பழல்லாம் கட் பண்ணி வச்சு, அது ஒரு பெரிய அந்த இலை போட்டு இதெல்லா எல்லாத்தயு வச்சு, பழங்கள்லா வச்சு, அத பூஜ பண்ணும் போது, அது அப்புறம் சாம்ராணி வீட்ல போட்டோம்னா, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது வந்துட்டு, பண்ணிட்டு, அது ரொம்ப மாரி வீடே வந்துட்டு, நல்ல ஒரு கல கட்ன மாதிரி இருக்கு. நல்ல ஒரு வாசனையா இருக்கு. அது இந்த, வந்த பண்டிகை டைம்னாவே வந்துட்டு, நமக்கு நறைய வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலுமே அது வந்துட்டு, அந்த பண்டிகை நாள் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துட்டு, அ சாதாரண ஆ லாம் வராது. அதனால வந்துட்டு, நம்மளால முடிஞ்ச ஒரு வேலைகல செஞ்சு, அந்த ஒரு ஒரு நாளு வந்துட்டு நல்லா சிறப்பா செய்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின் நினைக்கிறே
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இடத் துக்கு ஏத்த மாரி அந்த ஆயுத பூஜயும் சரஸ்வதி பூஜயும் பொங்கல் அ பண்டிகையும் வந்து மாறும் இதே நம்ப வ வந்து குடும்பத்தோட இருக்கும்ங்கும்போது அது ஒரு மாதிரியும் இதே வந்து கணவர் வீட்ல இருக்கோ அப்படின்னா அது ஒரு மாதிரி தெரியும் இல்ல நம்ம வந்து ஆஃபிஸ் ஒர்க்ல இருக்கோ அப்டினா அங்க ஆயுதபூஜ நம்ம சம்பந்தமேல்லாம ஆ ஆஃபீஸயெல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருப்பம் ஆனா நம்ம சேர்ந்து ஒரு மாசந்தா ஆயிருக்கு அந்த ஆபீஸ நம்ப கிளீன் பண்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கும் இல்லங்ளா அந்த மாரி வித்தியாசமான சூழ்நிலைல வந்து நம்ம லேப்டாப் நம்ம ஃபோனு தூக்கிட் போய்வைக்க முடியுமா எல்லா சாமிபடதுக் முன்னாடிவச்சு அதுக்கு போட்டு வச்சிட்ரிப்போம்ல தோழி
ஆ கண்டிப்பா நானு ஆபிஸ்ல அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஆனா வீட்ல வந்துட்டு என்னென்ன சின்ன சின்ன பொருள் இருந்தாலு ஒரு சின்ன கத்திரிக்கோளாருந்தாலு சரி பெரிய ஒரு கத்தியா இருந்தாலு சரி அந்த மாதிரி ம் ஒரு பர்ஸு வந்துப்பூ க நம்ம சின்னதா ஒரு பம்அ ஏதா ஒரு டைரி மாரி வச்சிருந்தா கூட எதுயுமே விடாம வந்து சாமிக் முன்னாடி வச்சு அதுக் ஒரு சின்னதா ஒரு பட்ட போட்டு அதுக்கு சா ஆ ஒரு பூஜ பண்ணி அத ரெடி பண்ணி அன்னிக்கி வந்துட்டு நம்ம அ வ படிக்கிற பசங்களாருந்தா அங்கருந் புக் எடுத்து ம் நா அடுத்த நாள் வந்து உக் இந்த படிக்க சொல்வாங்க சரஸ்வதி பூஜ அன்னிக்கு அன்னிக்கு படிச்சா வந்துட்டு ரொம்ப நல்லது நல்லா வந்துட் வந்தட்டு ம் ஒரு அ மெமரி ஜாஸ்தி ஆகும் அந்த மாதிரிலா சொல்லுவாங்க அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு கும் பாக்கற்துக்கே அது வந்துட்டு இல்லாம இப்போ வந்து சின்ன சின்ன கொழந்தைங்கள வந்துட்டு அந் சரஸ்வதி பூஜ அன்னிக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் சேப்பாங்க அந்த ஆன்னு சொல்லிட்டு எழுதுறது அந்த மாரி லெட்டர்ஸ்எல்லா எழுதி அன்னிக்கு பூஜ பண்ணி நா அந்த ஸ்கூல்ல சேத்து விடுவாங்க அதுவு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரியு வந்துட்டு நான் பாத்திருக்கே சோ அந்த மாரி விஷயங்கல்லா வந்துட்டு இன்னு கூட நம்ம வந்து ஊர்கள்ல வந்துடு கடபிடிச்சு எல்லா பண்ணிட்டுருக்கறது ரொம்பவே நல்லா இருக்கு பாக்கற்துக்கு
ஆமா தோழி நெறய விஷயங்கள் நம்ம இதுல வந்து மரபுகள்ல இன்னும் மாறல நெறய பாரம் பரியமா பண்ணிட்டேதா இருக்கோம் இப்ப வந்து நம்ப நம்பளோட சங்கதிக்கு இப்பிடி பண்றோ அப்டினா அடுத்து வர சங்கதிகளும் நம்பள பாத்து இதே மாரி சரஸ்வதி பூஜ அன்னிக்குதா நம்ம வந்து கொழந்தைங்கள வந்து ஸ்கூல்ல சேக்கணு அப்புடிங்கிற மாரி அவங்களும் கத்துப்பாங்க இல்லிங்ளா
அ கண்டிப்பா நீங்க சொல்றது அ மிக்க அ கரெக்டான ஒரு விஷ்ய யம் அ அப்றோ நீங்கென்ன நெனைக்றீங்க வேறன்ன பண்டிக வந்துட் இங்க ம் கொண்டாடுவீங்க
அடுத்து வந்து பாத்தீங்கனா நம்ம நியூயிர வந்து சொல்லலாம் தோழி நியூஇயர் வந்து சொன்னோ அப்டினாலே நமக்கு அது இதே இல் இல்ல நியூ இயர் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுறதுனால எப்படா அந்த பன்னெண்டு மணி ஆகும் அப்டின்னு சொல்லி ட்டு அதுலியு இந்த வருஷ எனக்கு புத்தாண்டு வந்து பாத்தீங்னனா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுனே சொல்லலாம் அந்த அ புத்தாண்டு எப்புமே நா புத்தாண்டு வரைக்கு யாரு நமக்கு செலிப்ரேட் ட் பண்ணுவா யார விஷ் பண்ணுவா எதுவு ஒன்னு இது பண்ணமாட்டே ஆனா இந்த வருஷ புத்தாண்டுல வந்து பாத்தீங்கனா நமக்கு வந்து அந்த கரெக்டா அந்த பன்னெண்டு மணி ஆகுரவரைக்கு ஒரு நபர் நம்மகூட பேசிட்டு இரு க்காங்கங்போது கரெக்டா பன்னெண்டு மணி ஆனதுக்கப்பறம் அ ஹாப்பி நியூ இயர்னு சொல்லும்போது நமுக்கு பரவால்ல இப்புடி ஒரு உறவு வந்து நமக்கு இருக்கு அப்டிங்கறது வந்து நம்ம யாரும் திரும்பியு ஒவ்வொரு வருஷ தொடங்கும் போது எப்டி இந்த வருஷம் இருக்க போது நல்லதா கெட்டதா அந்த மாரிதா நம்ம வந் யோசிபோமா இப்பவந்து ஒரு உறவு வந்து வருது அந்த நியூ இயர் நாள் வந்து நம்ப குடும்பத்தோட வந்து வெளியே போய் நம்ப ஸ்பெண் பண்றோ அப்டிங்கும்போது அது எவ்ளோ ஒரு தனித்துவமான ஒரு இதா இருக்கும் இல்லிங்ளா தோழி அந்த மாதிரிதா வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து தொடங்கிய இது ரொம்ப நல்லா இருந்தது ஆரம்பத்துலயும் செரி இப்பவும் செரி செரி எதோ ஒரு அளவுக்கு அப்புடியே போயிட்டு இருக்குங்க தோழி உங்களுக்கு இந்த ஆண்டு எப்புடி தொடங்குச்சு தோழி
டு நா அந்த ஒரு டிவில வந்துட்டு காட்டுவாங்க டைம் வந்து அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கு கரெக்டா பன்னெண்டு மணி ஆனது ஒரு பட்டாசு வெடி க்கிற மாரி ஒரு இது காட்டுவாங்க சோ அததா உக்காந்து நா வீட்ல பாத்துட்டு இருப்ப டி இப்போல்லா வந்துட்டு நம்ம முன்னாடி வந்துட்டு அந்த மாரிதா டிவில உக்காந்து பாப்ப அ அம்மா அப்பா எல்லாரு தூங்கிடுவாங்க நா மட் டு உக்காந்துட்டு டீவில அத பாத்துட்டு அதுக்கப்புறமா தூங்கிடுவ ஒரு பன்னெண்டு அஞ்சுக்கு அது மாரி தூங்கிடுவ அந்த மாரி தா வந்துட்டு இது வரைக்கு ஓட்டிரு க கல்யாணத்துக்கு அப்றமா வந்து அங்க இருக்குற ஏரியால ஒரு ஏரியால வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்துட்டு எல்லாரு நின்னுட்டு டான்ஸ் ஆட்றது செலப்ரேட் பண்றது ஹப்பி நியூ இயர்ன் கத்துறது அந்த மாரி விஷயங்கள்ல்லா நடக்கு அது க்காக ஒரே ஒரு தடவ மட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு உக்காந்துட்டு சேரி அங்க போய் பாத்துட்டு வர்லா என்ன து அப்டின் சொல்லிட்டு நாங்க போயி அ அந்த எடத்த சுத்தி பாத்துட்டு இருந்தோ அவ்ளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவ்ளோ நல்லா எல்லா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி அந்த மாரி கத்திக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரில்லா செலிப்ரேட் பண்றாங்க பட் நா இப்போ எப்டி செலப்ரேட் பண்ணன்னா எனக்கு டயர்டா இருக்கு பத் பன்னெண்டு மணியாவர வரக்கு எந்திர்ச்சுட்டு இருக்கனுமான் தூங்கிடுவ அந்த மாரிதா இந்த வர்ஷ ம் ஆரம்பிச்சது எ எவ்ரி இயருமே அந்த மாதிரி தா போய்ட்டு இருக்கு சோ எனக்கு ஸ்பெஷ் செல்னா அடுத்த நாளு நியூ இயர் அன்னிக்கு வந்துட்டு காலைல எழுஞ்சு குளிச்சுட்டு அ கோயிலுக்கு போய்ட்டு த புது ட்ரெஸ் உடுத்திகிட்டு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்ப்ட்டு வரது இந்த வர்ஷோ நல்லபடியா அமையனுன் சொல் டு வேண்டிட்டு வர்றதா வந்துட்டு என்னோட ஆ இந்த நியூ இயர் ஆரம்பிச்சது அப்டின்‌ சொல்லா
துகுட்ட கொடுக்கப்பட்ட நேரமு முடிய போது இன்னோரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி நன்றிங் தோழி